வணக்கம்
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோழி கேக்குது தோழி நல்லாருக்கீங்களா வணக்க தோழி கேக்குதா
ஆ
என்ன செஞ்சிட்ருக்கீங்க வீட்டு வேலையெல்லா முடிஞ்சிரு
ச போயிருக்கீங்க லீவ்வுல ஆ முடிஞ்சிருச்சு தோழி இன்னைக்கு
நா வந்து அம்மா வீட்டுட்ருக்கே செரிங்க தோழி பேஸ்லாம் இப்போ லீவுக்கு வந்து அம்மா வீடு பேங்ளூரு ஏன்ன பள்ளி விடுமுறை நாட்கள்ல வந்து ஆ நாங்க கெளம்பிருவங்க தோழி அங்க போனா வந்து அ பெருசா வெளிய் போக மாட்டே எல்லாரு பாக்க வந்து அத்த சித்தி மாமா தெரிஞ்சவங்க நண்ப ர்கள் எல்லாருமே வீட்டுக் வர்வாங்க அந்த ஒரு தருணங்கள் வந் து ரொம்ப நல்லா இருக்குங்க தோழி எல்லாத்யு பாக்க சிரிக்க பேசுறது ஜாலியாருக்கு ஏ நா நா எப்போ லீவ் வுட்றாங்க எப்போ வருவன்னு ரொம்ப எதிர்ப்பார்ப்பாங்க எல்லாரு
ம் ம் ம் ம் ம்
பீங்க எல்லாருமே ஃபோன் போட்டு எப்பொ வர எப்பொ வர எப்பொவர அப்படீன்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க அதனால பெருசா வந்து வெளியெங்யு போமாட்டே அம்மா வீட்லர்ந்த அதுக்கப்றொ வந்து எல்லாரு வந்தாலு ஒன்னா சேந்து சமச்சி சாப்புட்றது
ம் ம்
பக்கத்ல எங்யாச்சு கடைங்களுக்கு போறது
ஆமா ஆமா ஏ அந்த எடத்துலல்லா நெறய பொருட்கள் கம்மியா கெடைக்கு ஆமா
காம் ஆம்மா ஏ அண்ண பொண்டாட்டி நா போனாலே என்ன பண்ணுவாங்க வாங்க நம்ப ஏதாச்சு போவோ ஷாப்பிங்கு ஜாமாங்க வாங்கறது நீங்க வந்தாதா என்னால வெளிய போவ முடியுன்னு அவங்களுக்கு தேவையானத என்ன கூட்டிட்டு போயி வாங்கறது கொல்றது ரொம்ப ஆசப் படுவாங்க ஏன்னா என்னோடய டேஸ்ட்டு அவங்களோடைய டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கு எனக்கென்ன புடிக் குது ஆமா ஆம்மா அதனால வந்து அவங்களுக்கு என்ன புடிக்குமோ எனக்கு தெரியு எனக்கென்ன புடிக்குமோ அவுங்களுக் தெரியு அந்த மாரி ரெண்டு பேரு கலந்து இது பண்ணி வாங்கிக்கிருவோ ஆம்மா இப்ப வந்து ரொம்ப நல்லாருக்கு தோழி கண் ண்டிப்பா ஏன்னா இப்பொ வந்து மாஸ் ம்மா இருக்காங்க இந்த வருஷொ மட்டுந்தா அவ்ங்கனால என்ன எங்யு வர முடியல நாலு வருஷொ கழிச்சு இப்பதா மாசமாருக்காங்க அடுத்த மாஸொ வலையில் போட்ணுனு சொல்லிருக்காங்க அம்மா என்ன இப்போதா புள்ளிங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்ச்சிருக்கு பள்ளியி என அதனால அவங்க வந்து அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க ராமநாதபுரத் ல நா வந்து ஒரு எடத்துலய அவ்ங் ஒரு எடத் துல அம்மா ஒர் எடத்து இப்டி எல்லாரு மாறி மாறி இருக்காங்கல்ல அம்மா வந்து கூப்டுட்டு இருக்காங் வா ன்னு போகொணு ஆனா போ முடியாத சூழ்நிலையாவு இருக் க்கு ஏன்னா இப்ப புள்ளைங்களுக்கு பள்ளி ஆரம்பிச்ட்டாங்க நா இப்பதா வந்து ஊட்டி போய்ட்டு வந்தே ஏ நா அதனால வந்து கொஞ்ச கஷ்டமா இருக் க்கு என்ன பண்றதுன்னு யோசன பண்ணிகிட்டே இருக்கே நேரம்க்கு வாய்ப்பு கெடச் ச்சா நேரங் கெடச்சா போ முழும் போவே அப்பிடி இல்லியா இருந்துறது வேற என்ன செய்றத் தோழி ம்
எப்டி இருந்தது
ரொம்ப நல்லாருன்ச்சு தோழி இன்னுமே வந்து எனக்கு அந்த இதெல்லா வந்து கண்லே நிக் குற மாரி இருக்கு
ஆ விளயாட்டு இதுல்லா இல்லீங்ளா
காட்சிகள் அங்கே உள்ள மல அந்த பச்ச பச்சயா அந்த மரங்கள் அந்த தோட்டோ அதெல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு
அதுதானே ஆமா ஆமா ஆமா ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
இல்லீங்ளா எனக்கு அங்க உள்ள இது வந்து தெரில தோழி இப்போ வந்து நம்ம அங்க போயி இருக்கணுனா எப்டி ஒரு அ எடோ வந்து வாங்கி வீடு மாரி கட்டிட்டு நம்ம போக முடியுங்ளா அங்க
ஓ தாராளமா போலா தாராளமா போகலா ம் நம்ப ஒரு வீடு அங்க கட்டி வச்சுட்டாவே அந்த லீ அந்த விடுமுறை நாட்களேல்லா போகலா
ஆ ஆமா போலால எனக்கு நெஜமாலே தோணு து ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு இப்ப வந்து பிள்ளைங்களூ வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து ஆசப்படுவாங் க நம்ம வெளிய போலனா கூடோ அந்த க இது வீட்டுக்குள்ளயே போயிருந்துட்டு ஏனா இங்க ஏப்ரல் மே மாசோல்லா சர்யான வெயிலாருக்கு தாங்க முடியல அந்த மாரி நாட்கள்ல போய் அங்க போய் இருந்துட்டு ஆக்கி பொங்கி
கண்டிப்பா கண்டிப் பா
ஆ இருந்துட்டு வர்லானு ரொம்ப ஒரு ஆ சையா இருக்கு என்னோட
எங்கே போக முடியாது அத நா ஊட்டியின்னு மோது நம்ம அத ரெண்டாள் ஜம்மு காஷ்மீரா எத்துக்லா
இப்ப ஜம்மு காஷ்மீர் லா நம்ம எடுத்துக்கிட்டோனா மூணு நாள் பயணம் செல்லணு இல்லைங்ளா ட்ரெயின்ல ஒண்ணா
ஆமா
அதுலா வந்து வாய்ப்புல்ல இது வந்து ஏறுனோனா அங்க போய் பஸ்ல அழகா எறங்கிர்லா எனக்கு ரொம்பப் பிடிச்சிருக்கு போன நேரத்துல இருந்து நா சொல்லிட்டே இருக்கே எ கணவர்ட்ட நல்லாருக்கு நம்ம ‌வந்து அங்க போயிர்லா போயிர்லா கூட்டிட்டு போனதே தப்பா போயிடுச்சு போல அப்டின்ற மாரி எங்க வீட்ல சொ
இப்பதா சமீபத் ல ஏ தோழி ஒருத்தி வந்து அங்க அவ கொழந்தைக்கி வந்து அங்க ஸ்கூல்லு இது பண்ணிருக்காங்க அ அங்க பள்ளிக்கி சேத்திருக்காங்க இங்கருந்து கோயமுத்தூர்லருந்து அவங்க போயிருக்காங்க அக்கா என்னாக்கா இ இப்படி ஒரு ந அமைதியான சூழல் இருக்குது அப்டின்னாங்க நா சொன்னே எங்க ஊர்ல இருக்குறதுக்கே குடுப்பனையா இருக்கணு ஆ அக்கா இங்க ஃப்ரிட்ஜ் லா தேவையேப்படாது அக்கா அவ்ளோ நல்லா இருக்குது
போவ்ல தோழி நாங்க வாங்கி வெளியவே வச்சிட்டோ ஆனா
அதே மாரி நாலு ஃபேன் எடுத்துட்டு போயிருக்கறாங்க எங்க மாட்டுறது மாட்டவா வேண்டாவான்ருக்கு க்கா அப்டின்னா தேவையே இல்லேங்க அ
குங்ளா
ஏ எல்லா நாட் க்கள்மே அப்டி இருக்காது ஆ அந்த அ இருக்காது இல்ல இல்ல ஐயா எல்லா மாசங்கள்லயு இருக்காது இப்ப ஜூன் மாஷ்த்துல இருந்து கொஞ்ஜோ டிசம்பர் மாச வரைக்கு இதே செ இதாதாருக்கு ஜனவரியில இந்து ஏப்ரல் வரைக்கு கொஞ்ஜோ வெயில தா இருக்கு வெயில்ன்னா ரொம் ம்போ வெயிலா இருக்காது ஆனா மத்து ஆமா ஆமா மத்த ஊர வந்து அத இது பண்ண பாக்கமும் போது ஆனா அங்க கொஞ்சம் கம்மி
அப்போ அங்க வந்து எடங்கள் னா வாங்கனா எப்டி வறங்க தோழி ஆ இல்ல எப் படி வாங்ணுன்னு கேக்கற
அங்க வந்து அ இந்த இவுங்க இருப்பாங்க இல்லைங்ளா புரோக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்ளா அவங்க மூலியமா இல்ல வந்து தெரிஞ்சவங்க மூலியமா அ உ அப்டி வேணுன்னா கூட சொல்லலா நம்ப யாருக்னா சொல்லி வெக்கலா
கண்டிப்பா ம் வேலைகள்லா ஓரளவுக்கு கம்மியா இருக்குமா
ஆ இப்பல்லா கொஞ்ஜோ வெல அதிகந்தா தோழி ஏனா அது வந்து ரொ ஆமாங்க ஆமாங்க அது இல்லாத அந்த குளிரு ப்ரதேச ண்றதுனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிக்குங்ளா அ அத அதே மாரி அங்க வந் து பள்ளிகள் வந்து இந்த ராணுவ ப ப இதுல இருக்காங்க இல்லைங்ளா ராணுவத்துல இருக்காங்க அவங்ளுக்கு வந்து அங்க பள்ளிகள்லெல்லா வந்து ரொம் அருமையா இருக்கு அதனால பனெண்டா க்ளாஸ் வரைக்குமே அங்க படிக்க வைக்கணுன்றது தா எல்லாரருடைய ஆச இருக்கு அந்த ராணுவெஅ பள்ளிலெ சேக்கும் போது சி பி எஸ் சிலபஸ் அந்த மாரில்லா சேக்கும் போ து என்னா பண்ணுவாங்கனா வெளியூர்லந்தெல்லா வந்து அங்க தங்கிடுவாங்க
அப்
ஆமாங்க வ வாடக ஆமா வாடக வீடு எடுத் த்து அத நீங்க ஒரு அந்த அம் ராணுவ பள்ளி த் அ சுத்தி எல்லாம் பாத்திங் ம் மா அதிகமாவே வந்து இராணுவக்காரர்கள் தா வாடகைக்கு வீடு எடு ப்பாங்க
ஓ
ஏன்னா எல்லாமே அவங்ளுக்கு வந்து பசங்களுக்கு வி பள்ளிக்கூட அ ரொம் அருக ஆமா அருகாமியிலே இருக்கு அ ங்களுடைய அவ் அந்த கெ கேம்பஷ்சு வந்து பக்கத்துலேயே இருக்கு அதனால வந்து உம் அ எல்லாமே ஆமாங்க அதே மாரி அவங்ளுக்கு போவ வர்றதுக்குல எல்லாமே ஈஸியா இருக்கும் கு குடும்பம் நம்ப எ எதிர் க்கவே இருக்கு கொழந்தைகளுக்கு நல்ல கல்வி குடுத் இது பண்ணுவாங்க அதே மாரி அந்த ஆமா பனெண்டாது படிச்சு புட்பால்ல அந்த மாரி விளையாட்டுகள்லெல்லா நல்லா சி றந்து இருந்தாங்கனா அவங்க திருப்பி அந்த ஆ ராணுவத்திலேயே சேர்றதுக்கு கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அங்க
ஓ ம்
நீங்க கத்துக்குணு ஓடணு ரக ரன்னிங்கெல்லா பண்ணனும்னா இந்த வெ ளிய ஊர்ல வந்து அவ்ளோல்லா ஓட முடியாது இதுப்ப ப அவ் ஆமா அதனால அங்க போனா வந்து உங்ளுக்கு வந்து எல்லாமே உங்ளுக்குஉ குளிர் ப்ரெதேசம்னால ஜா நல்லா ஜாலியா இருக்கு ஒரு நடைபாதை போனாலுமே அவ்வளோ அருமையா இருக்கு இயற்கை இயற்கை என்னும் போதே நெறையட்டி ஆம்மா நறைய விவசாயம் பண்ணுவாங்க உருளக்கெழங்கு பண்ணுவாங்க கேரட்டு பண்ணுவாங்க பீன்ஸ் பண்ணுவாங்க ங்க ஆ பீட்ரோட் பண்ணுவாங்க தக்
கண்டிப்
எ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது முழுமையா யோ ஒரு ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு க்கு அங்க அப்ப வந்து இதெல்லா இந்த இயற்கை சு சூழலோட கொழந்தைங்க வந்து அவங்க வ அந்த வாழ்க்கை தரத்தை அதல ஈடுபடுத்தும்போது அதுங்களுக்கு ஆன் நல்லா ஒரு ஆம் ஆமா அமைதியான சூழலு இந்த மாரி எங்கேயோ ரொம்ப பொல்யூஷன் இருக்காது ஆமா ஆம்மா அது வந்து இங்க வந்து மாசு மா ஆமாங்க அங்க வந்து எங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு கூடிய எல்லா மூலிகைகளுமே அங்க இருக்குது கெடைக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க அய் எவ்ளோவுக்கு எவ்ளோவுக்கு நம்ம அ இருந்தாலுமே அது வந்து திருப்தி இருக்காது என்னன் ஆன இன்னோ இருக்கணு இன்னோ இருக்கணு அப்டிதா தோணு தவர ஆமா அத விட்டு வர்றதுக்கு மனசு
வரமாட்டந்து
ஆமா ஆமா எங்களுக்கெல்லா அது ஒரு வ வர பிரசாதம் மாரி எங்களுக்கு நாங்க அந்த எடத்துல இருக் கிறேண்டு சொல்றதே அவ்ளோ ஒரு மனசுல சந்தோஷமா இருக்கு அத பத்தி பேசனாலே வந்து அய் ம் என்னமோ நம்பதா அந்த ஊரயே வாங்கிட்ட மாரி எங்க ஊர் எங்க ஊரு நாங்க சொல்லக்கிவோ நன்றி வணக்கம் வணக்கம் தோழி பேசுவோ தோழி